ஆஹ் ஹலோ அண்ணா இது மட்டும் இல்லாம இன்னும் ஆஹ் சொல்லுங்கண்ணா
இல்ல சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க
இது இல்லாம நா இன்னொன்னு வேலை பாப்பேன் அதாவது இந்த ஆஹ் நீயா நானா பிக்பாஸ் அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பாத் த்துட்டு நம்மள்ட்ட ரிவியூ கேட்பாங்க இந்த ஷோ எப்படி இருந்துச்சு
ஓ ஜூரி ஜூரி ரெவியூ உங்கள்டா தா உங் அப்படி வருதுங்களா ஆஹ் ஆஹ்ஹ்
காலுக்கு நூறு ரூபா தருவாம் பத்து நிமிஷம் கால் பேசணும் ஒரு காலுக்கு நூறு ரூபா மந்த்லி மொத்தமா போட்டு விடுவாங்க நானூறு மொத்த நாலு கால் பேசினா நானூறு ரூபா இல்ல வாரம் ஒரு நாள் ஒரு வாரம் க்கு ஒரு வாரே பேசற மாரி இருக்கு நா மொத் மொத்தோ ரெண்டுமாச சேத்து நானூரூபா போட்டு உடுவாங்க
அப்டியா ஆனா ஜென்யூனா போட்றாங்க அதுல ஒன்னு பிரச்சன இல்ல அத நம்மதா பண்றோன்ல ஓகே ஓகே இது இது இப்ப பேசுறதுக்கு ஹெட் ஃபோன்லா வேண்டாமா
ஹெட் சும்மா காதுல வெச்சு ஃபோன் பேசுறதுக்கு தானடா இதுல என்னா இருக்கு
இல்லல்ல அது ஹெட்ஃபோன் ஏதோ போட்
அப்ப அத சும்மா சொல்றாங்க அ இப்ப ஏன்ட ஹெட்பஃபோன் அதுல மைக்கு ரிப்பேரா போயிருச்சு அதனால நா ஹெட்பஃபோன் யூஸ் பண்ல சும்மா காதுலதா பேசிட்ருக்
ஓகே ஓகே இப்ப எனக்கு என்னன்னா ஒரு ஒரு கோர்ஸ் ஒன்னு பண்ற ஐடியா இருக்கு அத எப்பிடி யாருட்ட கேக்கறதுன்னு தெரியல இந்த ஏ ஜ ரிலேட் சடா
எ-எ-என்ன கோர்ஸ்னா ஏ ஜ ரிலேட்டட்ல
எனக்கே ஐடியா இல்ல ஆக்சுவலி நா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆள் கடையாது நா அதையு சொல்லிடுறே நா வந்து பயாலஜி தா
ஆஹ்
குரூப் தா முடிச்சே அப்புறோ ஃபிசிக்ஸ் முடிச்சே எம் எஸ் சி ஃபிசிக்ஸ் முடிச்சே பட் ஆனா நா கத் துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுல வந்
உனக்கு ஏ ஐ க்குறத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா என்ன கோர்ஸ் பண்றது தெர்லியாணா ஏன் ஃப்ரெண்ட் சி எஸ் சி படிக்கிறா அவ கிட்ட கேப்போமா டேய் இவர் வந்து இப்போ எம் எஸ் பிசிக்ஸ் பயாலஜி முடிச்சிருக்காருடா இவருக்கு ஏ ஜ ரிலேடட் கோர்ஸ் ஏதாவது கத்துக்கணு போல இருக்கு டா ஏ ஜ ரிலேடடா ஏதாவது கோர்ஸ் கத்துக்கணும் போல இருக்குடா என்ன கோர்ஸ் தெரியு உனக்கு ஏ ஐ டி எஸ் பெஸ்டு டேட்டா ஸ்டிரக்சர் அதா இப்ப பீக்ல இருக்கு அவர் ஆனா உனக்கு ஜ டி ஃபீல்டு மாசோ சேஞ்சாகுற இது
அ நா எப்பிடி புரியல என்ன வந்து நா ஐ டிலருந்து
அ ஐ டி வர ஐடியா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாரி சொ சொல்லுவா
இல்ல இப்ப என்ன பிரச்சனன் அ இல்ல எனக்கு இன்கம் வேணு இங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி ஏதாவது பண்ண முடியுமா வாய்ப்பு இருக்கா
ஃப்ரீலான்சிங் அவரு பண்ண முடியுமாடா இப்ப ஐடி செக்டர் போணுனா அவரு அ ஃப்ரீலான்சிங்னா கொஞ்சோ கஷ்டோன்னா ஏன்னா அவர் ஆல்ரெடி அப்டி நறைய பேர்த் நறைய இங்க காம்படிஷன்ருக்கு ஃப்ரீலான்சிங்னா இன்னும் போறதுனா ரொம்ப டஃப் ப நா புக்கு
அலோ
ஆ ஆ கேக்குதுண்ணா ஃப்ரீலான்சிங்னா கொஞ்சோ டஸு கொஞ்சோ ஒரு இதுதா அ டவுட்டு தா ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாருக் து
ஓகேப்பா செரிப்பா ஃப்ரீனான்சிங் வேண்டா பிரச் சன இல்ல எனக்கு வந்து அவர் உங்க நண்பர் சொல்றாருல்ல அந்த கோர்ஸ் எதுப் பீக்குல இருக்குன்னு அத் ஏ அது மட்டு நீங்க வாட்சப் ல டைப் மட்டு அடிச்சிருங்க அது கோர்ஸ் வந்து எங் ங்க இது பண்ணு அதுவு அதுக்கு முடிஞ்சா கேட்டு சொல்லுங்க ஒன்னும் பிரச்
அஹ் கோர்ஸ் ஆ ஓ சார் ஓகே நா அவன்ட்ட கேட்டு சொல்றண்ணா ஏய் ஏடிஎஸ் எங்கடா சொல்லி தருவாங்க இப்ப இவரு சுத்தமா கம்ப்யூட்டர் நாலேஜே இல்ல அவுருக்கு இப்ப அவுரு கோர்ஸ் கத்துகுட்டு ஐடி குள்ள வர முட் டியுமா நால அப்டிதானருக்க சிசி படிக்கிறா அவனே அப்டித்தா இருக்கானா படிக்கலால்ல ஈசி ஒரு ஆறு மாசோ ஆறு மாசோ கோர்ஸ்ணா அது நீங்க முடிஸ்டு அத் அதுவுல்லாம என் ஏ ஒப்பீனியன் என்னன்னா நீங்க உ இதுக்கப்புறோ ஃபீல்டு மாறது கொஞ்சோ ரிஸ்க்குதா
ஓ அப்டி சொல்றீங்களா செரி
அ ஆனா நீங்க ட்ரை பண்ணாம இருக்காதீங்க நீங்க உங்க சைட்லருந்து ட்ரை பண்ணி பாருங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே இல்ல அது கரெக்ட்டு தா அது அது நா நண்பர் ஒருத்தர் சொன்னரு அவர் பேரு கலே தேவ்தாசுங்க நண் பர்ல அவர் ஆக்சுவலி வந்து ஃபாதர் அவரு சீனியர்ரு அவரு அதா சொன்னரு நீங்க மாற்னா மொத்தமா சுச் ஆஃப் ஆவ்றது இ இப்ப கரக்டா இருக்குமானு கேட்டாரு
எனக்கு என்னன்ன நீங்க வந்து எம் எஸ் சி பயாலஜி முடிச்சிருக்கீங்க நா டிப்ளமோ டிப்ளமோ மூணு வருஷோ பியேட் மு பி பி பிடக் மூணு வருஷமா பண்ணிருக்கே ஆறு வருஷம் மெக்கானிக்கல் இனிய படிச்சிருக்கேன் எனக்கே வந்து பபீல்டு மாறதுக்கு யோசனையா இருக்கு ஏன் மாறணுமய மாறணுமா யேப்பை தான் தெரியும் இபொதா கத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கெ ஐ டி செக்டர் ரொ ஆ எனக்கு ஐ டி செக்டர் போறதுக்கு எனக்கு சகண்டமா இருக்கு ஏன்னா ந இப்பத்தன வருஷம் நா ஸ்பென்ட் பண்டு எனக்கு ஐ டி செக்டர் போறதுல எனக்கு சுத்தமா இருப்பம் இல்ல எனக்கு மெக்கானிக்கல்லாம் அத்துபுடி எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பத்தி ஓரளவுக்குநாலேஜ் இருக்கு எனக்கு ஒரு ஃபெரஷெர்ச் லெவல் ந கொஞ்சம் நல்லாவ பர்பார்ம் பண்ண எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால எனக்கு ஃபீல்டு மரதா பிரச இல்ல
ஓகே ஓகே இல்ல எனக்கு என்னன்னா அதுல வந்து சேல்ரி பாத்த
அது இல்லாம ஐ டி டில நிரந்தரம் இல்ல எப்போ நம்ம வேல வப்பன இ பதுதா ஏ ஐ எல்லாம் இப்ப ரொம்ப பூம் ஆட்டு கல
ஆமா
அதனால வந்து ஏ ஐ டி லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏ ஐ ல அ அப்படி என்னன்னன்னா நம்ம அப்படிதா நினசுக்கிறாங்க இப்ப என்னன்னா இப்ப ஒரு பத்து ஜூனியர் டெவலப்பர் பண்ணுற வேலையை ஒரு ஏ ஐ பண்ணிரும் ஒரு ஏ ஐயும் ஒரு சீனியர் டெவலப்பரும் இருந்தா போதும் ஒரு விசி ஈசியா ஒரு வேலைய ஒரு பத்து பேர் செய்யற வேலைய ஒரு ஏ ஐ செஞ்சிரும் இப்போ
அப் ஆடடா அ அப்படின்னா ஆளுக்கே வேல இருக்கு
ஆளுக்கே வேல இல்லைன்னா அதனாலதா ஐ டிலலா எல்லாம் இப்ப யாரரு சேருரா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் இப்ப திரும்ப திரும்ப கோ மெக்கிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் தான் திரும்ப பூம் ஆயிட்டு இருக்கு இப்போ
ஓ இப்ப இப்படி ஆயிட்டு இருக்கு ஷிப்ட் ஆயிட்டு இருக்கு இல்ல இப்ப அதுலே வந்து ஏ வருது பட் ஆனா லெஸ்சு தான் தேர்ட்டி பர்சன் தான்.
உம் ரொம்ப கம்மி ஏ ஐ எல்லாம் இப்போ இப்போ இப்போ மெக்கானிக் ஃபீல்டு ல ஏ ஐ இருக்கு ஆனா அது என்ன ஆ ரோம் ஆ எல்லாம் ரோபோட்டிக்ஸ் ரோபோட் அதுல்லா தண்ணி கூசார் ஸ்டக்சர் அதெல்லா வந்து இன்னு புல்லா எடத்துலயு டிப்லாமோ வரத்து குலா ரொம்ப வருஷ் ஆ ஒன்னுமே இதெல்லா இன்னோர் பத்து பா இன்னொரு இருவது வருஷோ ஆனா தா அவ்ளோ ஆ அவ்ளோ வெல்த் டக்குடா அவ்ளோ இம்ப்ரூவ் ஆனா இண்டஸ்ட்ரிஸ் தா வரு சோ அது வரைக்கு மனுஷங்க தேவப்படுவாங்க
ஆமா மா அது அவ்ளோ ஷிப்ட் ஆற வாய்ப்பு இல்ல இதுல இன்னொன்னு இதுவு ஒன்னு கேள்விப்பட்ட அந்த எம்பது சிஸ்டம்ல ஏதோ இருக்கா அது நா எதுல பாக்கறே எதுல பாக்கறேனா நியூஸ் பேப்பர்ல பாத்தே நானு அதுல வந்த் என்னென்னா எம்போர் சிஸ்டம் வந்து மெட்ராஸ் ஐ எ ஐ ஜ டி ஐ ஐ டி
ஆ
அதுல வந்து ஒரு கோர்ஸ் வந்து இது பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டே நா ஒரு ஹை சேல்ரி இதுக்குதா பா
ஆமா என் ஃப்ரெண்டு எம்பட சிஸ்டம்ல நல்லா கெத்து அவரு எ சீனியரு எ கூட ரூம்ல இருந்தாரு அவரு இது மெக்கற்றானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சார் அவரு
நக்கன் ஓ அதுக்கு அது பேஸ்
ஆ ஆ அது அவருக்கு ஃபுல்லாவே அத்துப்படி செமையா அவரு இப்ப சாடோ கம்பனில வேல பாக்கறாரு படிச்சு படிச்ச இன்டர்ன்ஷிப் பண்ற கம்பெனிலயே தமி நல்லா வேல செய்றப்ப எங்க கூட கம்பெனி ஜாயின் பணிக்காம நின்று திரும்பி சேந்துக்கிட்டாரு
ஓ அப்படிங்களா
சோ அவரு அவரு நெறைய இந்த கிளாஸஸ்லா போயிட்டுப்பாரு ஸ்டுடன்ஷ்கு ஆ ரோபோட்டிக்ஸ் பத்தி ஆ பைத்தான் ப்ரோக்ராம் பத் சொல்ல தருவாரு ஸ்டூடென்ஸ்க்கு
இவரு கிளாஸ் எடுக்கிறாரு பட் அட் த சேம் டைம் ஒர்க்கு ஒர்க்கு இது பண்ணிட்டிருக்காரு ஓகே ஓகே ஓகே ஓகே அப்புற என்னா அப்புறோ ஐடில இருக்கிறவங்களே வெளிய வராங்கன்னா அப்புறோ எப்படி அப்புறோ ஜாபுக்கு அவுங்க
ஆமா இப்பலா எங்க ஐடில இருக்கவங்களா எவ்ளோ நாள் வேல பாக்குறாங்க மிஞ்சு நாப்பது வயசுல விவசாயம் பண்ண போறனு கிளம்பி போறாங்க ஊருக்கு
ஆ அந்த ஒரு பல்க் அமௌன்ட் பாத்துட்டு போயிறாங்கா இல்ல எனக்கு என்ன டவுட்னா அதுல வந்து ஒரு விஷ் கேள்விப்பட்டே யூடியூப்ல பாத்த ஒருத்த பேசினாங்க அவுங்க என்ன சொல்றாங்க சொன்னா நீங்க வந்து ஐ டி ல இருக்கீங்க ஒங்களுக்கு பிரச்சன என்ன ஏ ஐ அப்டேட் இல்லாம தான இருக்கீங்க அது அப்டேட் டுதா நீங்களுக்கு லைஃப் இருக்கு மே சொல்றாங்கள அப்ற என்ன ப்ரோ கரெட் தான
நம்ப இப்போ அவங்க வந்து அம்ப கீழ ஆல்ரெடி இருக்கவங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டேட்டாஸம்ஸ் என்னானு தெரியு பைத்தான்னா என்னா தெரியு ஒரு கம் ஃபனில இப்ப ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி என்ன பண்ணணுன் தெரியு அப்படிங்கறப்போ உங்க ஏ ஐ கத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னு டபுள் பூ பூஸ்ட்டடு ஆகி நல்ல டெவளப் பரா இருப்பாங்க நம்போ போயிட் டு பேசிக்ல இருந்து எல்லாமே கத்துக்கறதுக்கே ஒரு ஒ ஆறு மாசத்து ஒரு வருஷொ ஆயிரு திரும்ப அதுக்கப்பறொ ஏ ஐ கண்டு கத்துக்க ஒரு ஒன்ற வருஷொ ரெண்டு வருஷ ஆயிரு அதுக்கப்பறொ நாம ஆ கண்டிப்பாணா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணுனா கொஞ்சொ டைமு அ எடு கு கண்டிப்பா
ஓகே ஓகே புரியுது புரியுது ஆ
ப்பு இப்பு நானா இப்போ காலேஜ் படிச்சுட்டுருக்கே இப்போ நா ஜூனியர் டெவலப் பரா ஜாயின் பண்ணாலே என எனக்கு இட்ரஸ்ட் கண்டிப்பா நா சேந்துட்டனா கண்டிப்பா சர்வே பண்ணிதா ஆகனு நா கத்துக்கட்டுதா ஆவனு சோ நா கத்துக்கறக்கு எனக் க்கு நா கத் த்துக்குமக்கா கண்டிப்பா கத்துக்குவே
ஓ சரி
நீங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங் கத்துக்கலா ஈஸியா நீங்க திரும்பவு ஸாட்டிங்ல இருந்து ஆரம்பிச் ச்சு ஒரு இருவதாயிரொ சம்பதா மொறயா டெவலப் பண்ணாலே
ஓ அப்டின்னா நீங்க சொ இல்ல இப்போ ஓ அப்ப ரைட் அப்ப நா சொல்றது கணக்கு தப்பா போட்டுருக்க இங்க நம்ம இந்த பக்கத்துல ஒரு ஊர் ருக்கு இங்கெ நெய்வேலி பக்கத்துல அங்க ஒரு மே மேடம் ஒருத்தங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி பண்றாங்க அசஞ்சர்ல எந்த அசஞ்சர்னா பெருங்களுத்துர்ட்ட ஒன்னு இருக்கா அது பேமஸ்ஸா அது அது எதோ சம்திங் தெர்ல அசஞ்சர்தா ஆனா கம்பெனி நேம் அவங்க என்ன பண்றாங்கன்னா மன்த்லி மன்த்லி டூ டைம்ஸ்தா போறாங்க அங்க அதுவு என்னன்னா போயிட்டு இந்த பயோமெட்ரிக் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆப் ஸ்ல இருந்துட்டு வந்தடுறாங்க சரி நா என்ன நெனச் சரி சரி ரைட் இப்படிய இருக்கு போல போஷி சன் அப்படின்னு நெனச்சேன் இது வேற மாரி இருக்கு விசாரிச்சு பார்த்தா அப்ப அவங்க வந்து எக்ஸ்பர்டா அப்படினா மேடம்
எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க உம் அவங்க எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ்ஸா இருக்காங்க அவங்க
ஆமா முப்பத்தி எட்டாவது இருக்கும் ஆமா அதுக்கு மேல இருக்கும் அப்படின்னு பாத்தா ஒர்க்குனு பாத்தா அப்ப எவ்ளோ வருஷம்னா சீனியர் அவங்க அவங் அவங்க பொஷிசன் வந்து அந்த மாரி இருக்கு இப்ப நான்மைச்சு அத வச்சு கணக்கு போட்டேன்
இப்போ நம்மல்லாம் நா இப்போ இப்ப நமக்குனா வந்து வேல நிரந்தரம் இல்ல எப்ப வேணாலும் நம்ம தூக்குவான் வேல கம்மியா இருக்கன்னா அது இருக்கு தூக்குவான் ஒரு சீனியர் டெவலப்பர்ன எப்பவுமே மௌஸ் ஒரு ப அஞ்சு வருஷம் மச்சி நா கரெட்டா கரெக்ட்தானே சொல்றது டே சதிஷ் நா கரேட்டத்தானே சொல்றது சீனியர் டெவலப்பர்ன எப்பவுமே அவங்களுக்கு மவுசு இருக்குல்ல சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும் டக்குன்ன வேலைக்கு எடுத்துக்குவங்கல்ல சீனியர் டெவலப்பர்னா எப்பவுமே வேல இருக்கணும் உங்களுக்கு இப்போ ந ஜூனியர் டெவலப்பர்னா கஷ்டம்
இல்ல இப்போ நா இல்ல நா என்ன கேக்கறேன்னா இப்ப ஜூனியர் டெவலப்பர இருந்துட்டு போறாங்க சரி யாரோ வரங்க அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி யா இருக்குதுன்னு வச்சுக்கலாமே தூக்கறது யாரு அந்த டாப் ல இருந்து தூக்கறங்களா இல்ல இங்க இருந்து ஹெட் டீம் லீடற இவங்க தூக்கறதா
யாருன்னா வேலயில இருந்து எடுக்கறதா
ராங்கல்ல அது அந்த கம்பெனி கம்பெனி ஹெட்டா இல்ல மேல வந்து சம்திங் இன்னும் ஹெட்டா
கம்பெனில இருந்தானா தூக்குவாங்க
அது தூக்கிதா உன இத்தனை பேர் கம்பல்ஷன் அங்கிருந்து வருமான் கேக்குறேன்
ஆமாண்ணா கண்டிப்பா வரும்ண்ணா
உங்க பிரான்ச்ல நூறு பேர் தூக்குங்க அப்டின்னு மேல வந்து ஆர்டர் வருமா
ஆமா மெயின் கம்பெனில இருந்து ஏனா இப்போ எஃபிஷன்டா இருக்கணும்ல நாம பா சம்பந்தமே இல்லாம எல்லத்துக்கும் வேலை கொடுத்து ஏஐ வச்சு ஏஐ தெரிஞ்சவனுக்கு ஒருத்தனுக்கு கம்பளம் கொடுக்க க்கு நம் நாலு பேரு சம்பளம் கொடுக்கறது ஒன்னு தான் நம்ம என்ன பண்ணுவோ ஆப்வீசா அதை ஒரு ன தான் சூஸ் பண்ணுவோ
இல்ல அப்டின்னு பாரத்தா அது ரொம்ப டவுன் ஆயிடுமே
இல்ல பாக்ற பாக்ற அந்த ரீசண்டா அந்த ஒரைக்கல் ஒரைக்கல் ஒரைக்கல் ஒன்னு பாத்தே அ அசன்செரு பாத் இன்னொன் னு பெரிய கம்பெனிங்க
காக்னி சாந்த்
எது ஆ காக்னிசந்த் காக்னிசந்த் காக்னிசந்தா நினக்கிறே அமேசான் பெஸ்ட் அது
ஆமா ஆ அப்டின்னு அமேசான் பேசிட்டு இல்ல ஆனா காகனி சாந்த் ஒரு பெரிய ஐ டீ கம்பெனி அதுல கூட காக் ஏ ரீசன்டா எந்தந்த பெரிய கம்பெனில லேயாஃப் ஆச்சி லே ஆஃப் நடந்துச்சு காக்னிசன்ட் லேஆஃப் நடந்துச்சு ஒராக்கள் ஒராக்கள் ஒராக்கள் வேற அக்ஸன்ச்சர்ல கூட ஆச்சுன்னா டீ. ஸி. எஸ் அஸ்ஸென்ச்சரு டீ. ஸி. எஸு, ஹச். ஸி எல்லு இன்ஃபாஸ்ஸும் ஆச்சி நெறைய ஐடிக் கம் நெறைய லேஆஃப் நடக்குது அதுவும் இப்ப எல்லாரு வந்து ஐடி டி ஐ டினு வத வதனு போய் உழுவும்
ஆமா ஆமா உண்ம உண்ம
கிருச இல்லாதவ கூ உள்ளே உஞ்சிடலாம் டக்குனு அதுக்கப்புறோ தெரியிது சறக்கு இல்ல அப்டின்ட்டு
புரியுது புரியுது புரியுது அப்பு உங்கள வச்சது ஏஅய் உக்கடம் போல ஆ இப்போ நானே அடுத்து சரிசரி நல்ல ஒரு செலாரி பேக்கேஜ் கிடைக்குமா தான அசைல்ல விசாரிச்ச உள்ல
நம்ம பிகினிங்ல எல்லாம் கஷ்டம்த கண்டிப்பா ஓ நா வந்து இப்போ ஒரு ஆறு மாசம் நல்ல பைத்தான் கத்துக்கிட்டு போனாலே நா வந்து ஒரு சிக்சிட்டி தவுசெண்ட் சம்பாதிக்கலாம்
அப்டியா
ஆஹ் ஆனா அதுவும் நிரந்தரம் கிடையாது அதான் மேட்டரு ஆமா பைத்தானு எஸ்கயூவல் கத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் டேப்லோ அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு டூல் ட என்ன டூல் வேணும் ஃப்ரெண்ட் அண்ட் பாக் டெவலப் பண்ணுறது என்னன்ன டூல் சாப்ட்வேர்